ஹலோ இந்தாமா ஹலோ
ஹலோ
சொல்லுங்க சாப்ட்டீங்ளோ
சாப்டாச்சுங்க
சேரி
நீங்க சாப்டீங்களா
ம் சாப்டாச்சு
அவளுக்கு அம் என்ன சொல்றது உனக்கு என்னென்ன பூ இதல்லா புடிக்கு ஹலோ உங்களுக்கு என்னென்ன பூட் புடிக்கு
னக்கு வந்து சேரிங்க நா ஒரு கத சொல்ற கேளுங்க
சொல்லுங் உங்களுக்கு நா இந்த டைம் நா உங்களுக்கு ஒன்னு சொல்ற
நான் ஃபர்ஸ்ட் சொல்ற கேள்
சொல்லு
ஒரு கிராமத்தல
ம் ஓகேவே சொல்லி
கிராமத்து கத
ஆ சொல்லுங்க
நேர்மையான விவசாயி ஒருத்த இருந்தா கதப் பேரு ஒரு ஊர்ல
ஆ அப்பறங்க
ராமு என்று விவசாயி வாழ்ந்துட்டு வந்துட்ருந்தா
ஆ செரிங்க
அவ வந்து ரொம்ப ஏழ
ம்
ஆனா மிகவு ஏ நேர்மையானவர்
ஆ ஓகே நேர்மையானவர் ஓகே ஓகே அப்பறங்க
செரியா தினமு அவனோட வயல்ல உழைத்து
ஆ
குடும்பத்த நடத்திட்டுருந்தா
ஆ ஆன்
ஒரு நாள்ல ஒரு நாள்
ஆ
காலைல
ஓகே ஆ ம் ம் க்றது உங்களுக்கு வந்து என்னென்ன கேம்ஸ் எல்லா புடிக்கு
எனக்கு கேம்ஸ் பாத்தீங்கன் வெச்சுக்கோ எனக் வந்து இன்டோர் கேம்ஸ்னா கேரம் புடிக்கு
ஓகே
அவுட் டோர் கேம்ஸ்னா ஒரு ஒரு அஞ்சாறு கேம் புடிக்கு
அ என்னென்ன கேம் புடிக்கு
கால்பந்து
ம்
கூடை கூடைப்பந்து
அப்றோ
வாலி பால்
ஓ
க்ரிக்கெட்
க்ரிக்கெட்டுக் வந்து தமிழ்ல மட்டை பந்துன் சொல்லுவாங்க
மட்டைப்பந்து சேரிங் சேரி வேற
ஹாக்கி, டென்னிஸ் அந்த மாரி எல்லா
பேட்மிட்டன் பிடிக்கு இறகுப்பந்து
ம் அதுல வந்துட்டு நெறையா ப்ளேயர்ஸ் எல்லா உங்களுக் தெரியுமா
ப்ளேயர்ஸ் பி வி சிந்து சொல்லுவாங்க
பி வி சிந்து அவங் பேட்மிட்டன், செஸ்ல பாத்தீங்னா விஸ்வநாத் ஆனந்து க்ரிக்கெட்ல வந்து கோடா புடிக்கு சச்சின் டெண்டுல்கர், எம் எஸ் தோனி அந்த மாரி இருக்கறவங்க ஃபுட்பால் நம்ளுக்கு எல்லாமே தெரிஞ்சவங்க ரொனால்டோ, மெஸ்ஸி அந்த மாரி அதுப்புற பாத்தீங்ன்னா மேம் ஹலோ.
சேரிங் நா கத சொல்றனே அப்பற நீங் பேசுங்க
ம் சொல்லு
அவ வந்தான் சொன்னேல்ல என்ன சொன்னாங்க சொல்லுங் பாப்போ நா சொன்னது வரைக்
ராம சோமு வந்துட்டு ராமும் ரொம்ப சோமு வந்
வெறு ராமு
ராமு ரொம்ப ஹாட் ஒர்க்கிங் பண்ற ஒரு பாய் அந் தோட்டத்துல வந்துட்டு நறையா ஒழச்சு அதுக்கப்புறோ நீங் ஸ்டாப் பண்டீங்க இனி சொல்லுங்க
ஒரு நாள்ல காலைல பாத்தனா வயல்ல வேலை செய்து கொண்டிருந்தா
ஆ செரிங்க
அவ மண்வெட்டியா சிறியா
ஆ
ஒரு இரும் ஒரு இரும்பு பட்டியை தட்னா டம்முனு
ஆ ஆ செரிங்க அப்பற என்னாச்சு
அதை தே தோண்டி எடுத்து பாத்தோன்யே பாத்தா அவனுக்கு சக்க ஆச்சரியு
அதுக்குள்ள காசு நெறைய இருந்துச்சுங்ளா
அதேதாங்க தங்க நாணயங்க ஃபுல்லா
ஆ இது வந்துட்டு அவ ஹாட் ஒர்க்கிங் பண்ணதோட ப்ரைஸ்
வெயிட் பண்ணுங்க வெயிட் வெயிட் நிம்முங்க நின்னுங்க அப்பறோ ராமுக்கு ரொம்ப சந்தோஷோ
ஆ சேரிங்க
ஆனா
ம்
உடனே ஒரு யோசன வந்ச்சு அவனுக்குள்ள
ஆ சேரிங்க
இது என்னுடையது கெடையாது
ம்
யாரோ ஒருத்தனோடது தோட சொத்து அது
ஆ சேரிங்க
அவ எடுத்துக் நா அத நான் எடுத்து கூடாது எடுத்துக்கொள்ளக் கூடாது என்று நெனைக்கிறா அவ
ஆ
இது என்னதுன் சொல்லுங்க
இது வந்து அடுத்தவங்களுக் குடுக்கணு அப்டின் சொல்லிட்டு ஒரு தாட் அவனுக்கு வருது நம்மள அடு த்த வங்களோடத நம்ம எடுக்கக் கூடாது
அதேதாங்க அதேதாங்க அந்த ஊருல
ஆ செரிங்க
இப்ப எல்லா ஊருக்கு ஒரு ஒரு தலைவர்ன் ஒரு இருப்பாங்களே
ம் ஆமாங்க
அந்த மாரி அந்த ஊர்ல ஒரு தலைவர் இருப்பாங்க
ஆ ஓகேங்க
அவருகிட்ட கொண்டு சொன்னா அவ அவருகிட்ட இந்த மாரி ஆச்சிங்க இப்படி அப்படின் சொன்னா
ம்
அவர மொத்த ஊரு முல்லா அந்த செய்தி பரவிருச்சி
ஆ
ரொம்ப நாள் ஆயி கடந்து யாரு அத உரிம கொண்டாட்ல இது என்னோடது என்னோடதுன்னு யாருமே வரல
ம்
டக்குனே அந்த ஊர்லயே ஒரு பணக்கார இருப்பால
ஆமாங்க
அவ வந்தா
ஆ சரிங்க
இது என்னுடைய தங்கோன்டா ராமு அப்டின்னு சொல்லியிருக்கா
ம் ம் இப்ப அடுத்தென்ன ராமோட பெருந்தன்மையை பாராட்டி அந்த எல்லாத்தியு அவன்க்கு பரிசா குடுத்துருவா
அது கடையாது
அப்பறோங்க
அப்ப என்ன ஆச்சி கரெக்டா
ஹலோ ஹலோ ஹலோ
அப்ப என்ன தெரியுமா ஆயிருக்கு கரெடா ஒரே நிமிஷ இருங்க எ அந்த ஊர் தலைவர் இருக்கார்ல
ஆமா
அவர் வந்து அந்த பொட்டிக்குள்ள எவ்ளோ தங்கம் இருக்குன்னு அந்த பணக்காரங்கிட்ட கேக்குறாரு
ஆ
செரியா
ம் ம் அப்புறோ அந்த பணக்காரர் அப்பா குடுத்தா ம் அவ தப்பா சொல்ற பணக்காரன் பணக்காரனோடயே கெடையாதுன் நெனைக்கிறே
அவ ஒரு எண்ணிக்கை சொன்னா
ஆ சரிங்க
அவ ஒரு இது சொல்றா இவ்ளோ இருந்துச்சி ஏ எ இந்த பொட்டில அப்டின் சொல்றா
ம் சரிங்க
ஆனா ராமு எடுத்த பொட்டியில
ம்
அ
அதவிட அதிகமா இருந்ச்சுங்ளா
ஆஹே ராமு எடுத்த அந்த ராமு வந் அந்த பொட்டியில இருக்கிறது என்னது அது வேற இன்னிக்கி வருது
ம் ஆ செரிங்க
உடனே பாத்தன்னு வச்சுக்கோ அந்த பணக்கார பொய் சொல்றானு எல்லாரு கண்டுபுடிச்சுட்டாங்க
ஆ
அப்பறோ சில நாட்கள் ஆயிருச்சு
ம்
அவுங்க ஊருக்கு பக்கத்து ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு வயதானவர் வந்தார்
ஆ
பக்கத்து ஊரில் இருந்து வந்தார்
ஆ ஓகே
அவர் வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னே
ஆ
அவன் சேமிச்சு வச்ச பணத்த பாதுகாகப்ப புதைத்து வெச்சிருந்தான்
அப்ப அவரோடதுதா அந்தங்கோ
அப்பறோ அவன் என்ன சொல்றான் தலைவன்ட்ட இந்த மாறி சொல்லி அப்பறோ நா அந்த எடத்த மறந்துட்டேன் புதச்ச எடத்த அப்பிடீங்கிறான்
ஓகே ஓகே இன்டரஸ்ன்னா இட்ரஸ்ட் ஆன ஒரு ஸ்டோரிங்க
அப்பறோ அந்த பொட்டின் வடிவம் செரியா
ஆ
அப்புற தங்க நாணெய்ங்க எண்ணிக்கை எல்லா
சரியா வந்துருச்சுங்ளா
கரெக்டா சொல்றான்
ஆ சேரி
அப்பறோ அவனோடதுன்னு உறுதி பண்டாங்க அவுங்க
ஆ சரிங்க
முதியவர் ராமுவின் நேர்மையை சரியா
ஆ
பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான் இந்த தங்கம் முழுவதும் என்னுடையதாக புரியல
அந்த தங்கத்தவே தூக்கி ராமுக்கே குடுத்துட்டாங்ளா
அப்பிடியெல்லா குடுக்க மாட்டாங்க
ஆ அப்பறோ
சொல்றன் கேளுங்க
ம்
இந்த தங்கம் முழுவது என்னுடது என்னுடையது என்றாலும்
ஆ
அந்த முதியவர் சொல்றாரு
ம்
உன் நேர்மைக்காக
ம்
இதில் பாதியை உனக்கு நான் பரிசா தருகிறேன்னா
ஓ பாதி நல்ல ஐடியா குட் ஐடியா
ராமு முதல் மறுத்தான் வேணா எனக்கு ஃபஸ்ட்டு சொல்ட்டான் வேணான்ட்டு
ம்
அப்பறோ அந்த முதியவர் இருக்கார்ல வறுப்படுத்தி எடுத்துக்க வச்சிட்டாரு
ம் அப்பறோ அவுங்களு விட்டு போய்ட்டாங்க
இருங்க இருங்க அப்பறோ என்னாவுன்னா ராமுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு
ம்
அதுல வீடு கட்னா
ம்
அவன் குழந்தைங்கள படிக்க வச்சான்
ஆ
அப்றோ பல ஏழைகளுக்கு உதவி செய்தா
நல்ல நல்ல ஒரு எண்ணோங்க ராமுக்கு குட் பர்சன் ராமு மாரி நல்ல பர்சன் யாருமே இருக்க மாட்டாங்கன் நெனைக்கே
சேரிங்‌ சேரி
சேரிங்க இப்ப வந்து டைம் ஆச்சு நா போய் சாப்பாடு ஒல வெக்கிறேங்க